வணக்கம் தோழி வணக்கம் எப்பிடி இருக்கீங்க
ப்புடியிருக் கிங்க
வேற எதாவது சொல்லுங்க
சொல்லுங்க தோழி ஏதாவது நம்ம அ ஃபுட் பத்தி ஏதாது உணவு வகை ஏதாது பேசலாமா அது
உங்ளுக்கு அப்டிங்களா ஆ பேக்கரி பேசுவோமா
ஆ சூப்பர் தோழி ஆனா எனக் கு அவ்ளோ சரியா இந்த கேக் எல்லா செய்ய தெரியாது
எனக்கே தெரியாது ஒரே இத போக கூடாதேன்ட்டு அப்டி சொன்னே
அப்டியா இல்ல சமையலயே நெறய இருக்குல்ல தோழி
சம் சம்சல்லா நல்லா செய்வீங்களே
ஆ சமோசால்லா அந்த ரெடிமேட்லயே கடை இதுதா தோழி வெறு அந்த ம்மாஸ் மசாலாதா ரெடி பண்ணிட்டு ஸ்டபி்ங் பண்ணி நம்ம வறுத்து சாப் விட்டுக்கலா
ஆமா ஆமா ஒண்ணுல்ல இந்த உருளக்கிழங்க வேக வச்சுட்டு பட்டாணிய வெங்காய தக்காளியா வதக்கிட் ட்டு இந்த உருளக்கிழங்கு பட்டாணி இது பண்ணி கரமசா சாலா லைட்டா போட்டு அப்டியே பேச பேசறிட்டு வேக வச்சு எடுத் பெசரண்னு அ அந்த மைதாவா மைதால வந்து நல்ல பேசஞ்சு அத முக்கோன சைசுக்கு வச்சு இத உள்ள வச்சு ஸ்ட்ப் பண்னி அப்டியே பொருச் ச்செடுத்துட்டா சமோசா ரெடி
ஓ ரொம்போ ஈஸியா சொல்லிட்டீங்கலே தோழி இந்த மசாலா நம்ம எவ் எவ்வோ அளவுக்கு எடுக்கணு இப்போ எவ்ளோ உருளக்கிழங்கு எடுக்கணு இப்போ நம்ம ஒரு முப்பது சமோசா செய்யணு அப்டின்னா
ஒரு கிலோ ஒரு கிலோ எடுக்கலா
தோழி ஒரு கிலோ உருளக்கிழங்கு போதுமா தோழி ம் சேரிங்க தோழி பட்டாணி கால் கிலோ பட்டாணியா சரிங்க தோழி
வெங்காயோ ஒரு கா கிலோ தக்காளி ஒரு காய்கிலோ இது எல்லாமே நல்லா வதக்கி ஆ ஆமா ம் நல்லா வதக்கிட்டு ப அதுகப்ரோ கரம் மசாலா கொஞ்சோ போட்டு ஆஹ் இதுல மெலகாத்தூள் எல்லா போடக்கூடாது ஏன்னா சா பப்ட முடியாதுல கொலந்தைங்க எல்லாமே அதனால லைட்டா கரம் மசாலாவ போட்டு ட்டு உப்பு போட்டு அப்டியே இது பண்ணி வா உம் அத ரெடிப் வரின் டு அதுகப்ரோ மாவ பேசஞ்சி அத முக்கோண வடிவுல ரெடி பண்ணி இத அதுக்குள்ள வச்ச ஸ்டப் பண்ணிட்டு அப்டியே எண்ணைல போட்டு எடுக்கலா
ம் செரிங்க தோழி அதே இப்ப நம்ப சிக்கன் ம் ம சமோஸ் சா செய்னுனா கூட அது எப்டி செய்விங்க சிக்
அது நா இன்னவரல் செஞ்சது இல்லயே எனக் அது தெரியாது என்ன இதுலயே அத வந்து அப்டியே சிக்கன மாத்திட்டு கரம் மசாலா போட்டு
ஆ ஆ நா எப்டின்னா இந்த நம்ப தக்காளி வெங்காயோ வதக்கிட்டு நம்ம பண்ணுவோ இல்லியா ரொம்ப வதக்காம சும்மா கொஞ்சமா லைடா வதக்கிட்டு நம்ம சிக்கன் எல்லா போட்டு அதுல மசாலா எல்லா போட் டு லைட்டா வதகிட்டு அத் து அந்த மசாலா ரெடிப் பண்ணி கூட நம்ம வெங் அந்த ஸ்டஃபிங் பண்ணிக்லா
அது மாரி உளுந்த வடை செய்யு போது பாத்தீங்கனா இப்போ ஒரு கா கிலோ உளுந்து போடுறனா ஒரு பச்சரிசி கொஞ்சோ போட்டு ரெண்டயு ஊற வச்சுற்ணும்
பச்ச அரிசியு உளுந்து ரெண்டு போட்டு ஒன்னா ஊற வே
ஆ நா அப்டிதா பெ கிரிஸ்பியா இருக்கொ ஊற வச்சுட்டு ரொம்ப தண்ணியெல்லா ஊத்தாம ஆ அப்பப்பக்கி தெளிச்சு வுட்டு கெட்டியா ஆட்டி அதுல கொஞ்சொ வெங்காயம் பச்ச மொளகா ஆ மெளகு போட்றவ்ங்க போடுவாங்க அப்றம் ஓ கரோப்ல த்தமல்லி அதெல்லாம் போட்டு பெசரி எண்ணெய நல்லா கொதிக்க வுட்டு அத அப்டே போட்டு கட்டவெரல்ல அப்டியே ஓட்ட மாரி போட்டு எடுத்தம்னா உளுந்த வட கிரிஸ்பியா நல்லா வரு அதுக் வேண்னா தேங்கா சட்னி இல்லனா சாம்பாரு சைடீஸ் வெச்சுக்கிட்டு சாப்ட்டம்னா இந்த ஈவ்னிங் டைம்ல ர ஒரு காஃபியோ இல்லயோர் டீயோ போட்டு ரெண்டு வடைய வெச்சு சாப்ட்டம்னா நல்லாருக் கு
உம் செரிங்க தோழி இது ரொம்ப நீங்க சொல்லும்போதே நல்ல ருசியாரு க்கு அப்டியே சாப்புட்ன்னு போல தோணுது எனக்கு இப்பவே வாழக்கா பஜ்ஜி எப்புன்னா இப்ப நம்ம வாழக்காவ எல்லா சீவி தண்ணில வெச்சுப்போ அப்ப தா அது ஒரு கருப்பாகாது அப்பறமா என்ன பண்ணுவோ த இதுருக்கில்லியா கடலப் பருப்பு அந்த மாவு அந்த மாவு ப்ப நா ரெடிமெட்டாவே நெறய கடை க்கிது நம்ம வீட்ல செய்ணுன்னா அந்த மாவு நம்ம அரச்சி வெச்சிட் டோ அப்டினா அதுல சும்மா ஞ்சோ மஞ்ச தூளு கொஞ்சோ மிளஹாதூளு அப்றமா உப்பு நம்ம எல்க்கறது கொஞ்சோ ருசி வேணு அப் டினா நம்ம வேற எதாது மசாலா கூட ஏட் பண்ணிக்லா பண்ணிட்டு நல்லா அந்த மி ஸ் பண்ணிட்டு உப்பு அளவு எவ்ளோ தேவயோ செக் பண்ணி ஆ அவ் அதுவு நல்லா கலக்கி வ வெச்சுட்டு கொஞ்ச நேரோ அத அப்டியே விடுவே அந்த மசாலா அத்ல அப்புடியே மிக்ஸ் ஆகணு அப்டின்ட்டு அத விட்டுட்டு அதுக்கப்பறமா என்ன பண்ணுவ, இந்த வாழக்காவ சீவி வெச்சிருப்போ இல்லியா அது நம்ம என்ன பண்ண ஒரு கடாயில அதே மாரி எண்ண கொஞ்ச நல்லா எண்ண கொஞ்சோ அதிகமா இருந்தா தா அந்த பஜ்ஜி கொஞ்சோ நல்லா உ உப்பி வரு இல்லனாக்க ரொம்ப ஆ அதே மாரி நம்ம மாவு கூட ரொம்ப கட்டியா வச்சோன்னா பஜ்ஜி ரொம்ப கட்டி ஆயிரு ரொம்ப கட்டியாவு இ லாம ரொம்ப தண்ணியாவு இல்லாம ஒரு பதத்துல வெச்சுக்கணு வெச்சுட்டு நம் ம அந்த வாழக்காவ அப்டியே அந்த மசாலாவுல போட்டு அப்டியே ன்ன டிப் பண்ணி நம்ம எண்ணய்ல போட்டுட்ணும் என்ன கொஞ்சம் நல்லா சூடாகும் போது நம்ம போட்டோன்னா அது கரெக்ட்டா வரும் பஜ்ஜி
காலிஃபிளவர் இது செய்விங்ளா சிக்ஸ்டி ஃபை
ஆஹ் காலிஃபிளவரு அதே மாரிதா இப்ப நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அந்த மாரிலா பண்ணுவோ இல்லியா தோழி அந்த மாதிரி இந்த காலிஃபிளவர் பக்கோடா அதுவு எப்டின்னா நம்ம காலி ஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம சுடுத் தண்ணி போட்டு வாஷ் பண்ணும் காலிஃபிளவரு ஏன்னா அதுல நெறைய பூச் ச்சி எல்லா இருக்கு அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆமா அ தனால நம்ம எப்பமே அது சுடு தண்ணி போட்டுதா வாஷ் பண்ணணும் அப்டின்னு சொல்லுவாங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணில நம்ம ஊற வச் ச்சுர்னு அத அப்ப என்ன ஆகுன்னா இந்த உப்பு போட்டு வைக்க சொல் லுவாங்க அம்மா அப்போ அப்போன்னா நம் உங்களுக்கு அந்த கிருமி எல்லா வந்துடு இல் லயா அதுக்கப்றமா ஒரு சைட்ல என்ன நம்ம மஞ்சத்தூளு மெளகாத்தூளு இஞ் கொஞ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்னா கூட நம்ம சேத்துக்கலா நல்லா இருக்கும் அப்றமா இந்த சிக்கன் மசாலா இரு யா ஃப்ரை மசாலா சிக்கன் ஃப்ரை மசாலா கோபி மசாலா ரெண்டுமே அந்த மாரி கடிக் இது தோழி அது வாங்கி அதுவு அ பண்ணி நல்லா ந ம மியா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதுவும் அப்படியே டைலுட் ஆகுறதுக்கு வி சிருவே அப்புறமா என்ன பண்ணுவேன் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருப்போ இன்னியா அதுவ எடுத்துந் கோபி எடுத்து என்ன பண்ணுவே இந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவு ஒரு ஒரு பத்து நிமிஷ நம்ம ஃபிரிட்ஜ்ல மேக்னேட் பண்றதுக்கு விட்டோம்னா அதுல நல்லா அது உ ப்பு காரம் எல்லாம் அப்டியே வந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம எடுத் து எண்ணெல பொறிச்சு சாப்டோனா சூப் சூப்பரா இருக் நம்மளுக்கு கொஞ்சோ கிறிஸ் பியா வேணு அப்டின்னா நம்ம கொஞ்ச கான்ஃப்ளவர் ஆட்டா குட நம்ம சேர்த்துக்லாம் தோழி ஒரு சில பேர் சேக்க மாட்டாங்க ஒரு சில பேரு இப்ப எனக்கு கிறிஸ் பியா வேணுனா நான் சேர்த்துப்பே
ஆஹ் நா வந்து பெரும்பாலு முன்னா ஐலா து இந்த சுய இருக்கு பத்திங்ளா அது அடிக்கடி செய்வோ மைதா இருக்குல அது வந்து கெட்டியா ஒரு நீங்க சொன்னீங்கள கடல மாவ்பதத் த்துக்கு அத வந்து இப்ப கரச்சு வச்சுக்கணு அப்புறமே வந்து கடல பருப்பு வேக வச்சு அத மத்துல அப்டி நச்சு வச்சுக்கிட்டு அதுலே தேங்கா ஓ வது ஒரு கொஞ்ச லைட்டா நெய்யில வதக்கி அதுல போட்ரணு வெள்ளத்த வந்து பாவு காய்ச்சி அதுல ஊத்தி நல்லா கிளரிக்கணும் கெட்டியா கெளறி உருண்ட புடிச்சு வச்சிர்ணு அந்த பா த
செரிங்க தோழி ம் அவ்ளோதா ரொம்ப இனிப்பாயிடாதுல தோழி அது தேங்காவு நம்ம
இல்ல இல்ல ஆவாது அது அப்டி சாப்ட்டாதா டேஸ்ட் சாருக்கு
அதுல வெறு வெள்ளமு தேங்கா மட்டுமா தா தோளி வேற எ அதுவு இல்லியா
எள்ளு வெண்ணா போட்டுக்கோங்க கல்லப்பருப்பு அதா சொன்னேல்ல ஆஹ் அதெல்லா போட்டு ஏலக் கா எல்லா போட்டு
செரிங்க தோழி செரிங்க தோழி
முக்கி எடுத்தா நல்லா அருமையா வரு போண்டா சைஸ்க்கு வரு நல்லா
உம் சரிங்க தோளி அது எப்டி அதுவு எண்ணெலயே போட்டு பண்ணணுமா இல்ல அந்த ஸ்டீம்
இல்ல எண்ணெயிலதா போட்டு எடுக்கணு
சரி நா நீங்க இது சொல்லது நா இது வரைக் க்யோ இது நீங்க சொன்னீங்க இல்லையா அது எனக்கு தெரியாது பண்றதுக்கு நீங்க எப்டி சொன்னிங்க்ளோ அ அந்த மாதிரி ஒரு தடவ செஞ்சு பாத்துட்டு நா சொல்றே தோழி அது எப்டி வருது அப்பிடின்ட்டு
கேசரி நல்லா செய்வீங்க்ளா
ஆஹ் கேசரி எனக்கு தெரியாது தோளி ஏன்னா நா பண்ணுவே செய்யறதுக்கு தெரியு
செர் நா சொல்றே மெத்தடு கேட்டுக்கோங்க கேசரி வந்து ஒரு நல்ல ஒரு ச் பூன் நெய் ஊ த்தி ரவாய நல்லா வருத்துக்கணு இல்லன்னா அதுக்கு முன்னாடிவ் வந்து என்ன பண்ணுவோ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி திராட்ச எல்லா வந்து நெய்யில வறுத்து அத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கணு அந்த நெயிலயே வந்து ரவாய போட்டு நல்லா கெலரி வுட் ட்ரணு ஒரு லைட்டா ஃப்ரை பண்ணி அதயு ஆஹ் இது பண்ணி வெச்சுட்டு வச்சிறணு அப்ப நல்லா ஃப்ரை பண்ணிருங்க பக்கத்துல ஒரு கிண்ணத்துல நல்லா இந்த ரவைக்கு தகுந்த தண்ணி இப்ப ஒரு டம்ளர் ரவானா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணு நம்ப சொ ஒரு அர டம்ளர் ஆஹ் ஆம்மா போது கொஞ்ச ஒரு அர டம்ளர் ஏ ஸ்டா வச்சுலாம் இந்த ரெண்டர டம்ளர் தண்ணி நல்லா சூடானானே அந்த ரவாயல போட்டு கிளறிடணும் நல்லா கிளறிகிட்டே வரும்போது கலர் வேணாலும் சேத்துக்கலாம் இப்ப அது வந்து கெடுதல்ன்றாங்க செல்ல குங்கும பூ கரச்சு சேத்துக்கிட்டாலும் செரி ரெண்டுல ஏதா ஒண்ணு சேத்துக்கலாம் சேத்துட்டு நல்லா கிளறி குடுத்துக்கிட்டே வரும்போது ரவா வெந்துறும் வெந்ததுக்கு அப்புறம் வந்து ஜீனி தீங்களா சுகர் அத எடுத்து அதுல போட்டு கிளறணும் நல்லா கிளறிட்டு ஏலக்காய வந்து ரெண்டு ஏலக்காவ தட்டி அதுல போட்டுரணும் போட்டுட்டு இந்த முந்திரி திராட்சியை வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் அதுல போட்டு நல்லா கிளரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இன்னும் கொஞ்சம் ஊத்தி அப்படியே கரண்டிலயே அந்த கடாயில ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறக்கிட்டே வரணும் நெய்ய வந்து மேளால அதாவது ரொம்ப மிதக்கணு சொல்ல ஆ
அ அந்த கோவாலாம் போட மாட்டீங்களா
அதெல்லாம் கெடையாது ஆஹ் நெய்ய வந்து அதாவது நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்துனு இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன்ன்னா மிதந்து வரணும்னு அவசியம் இல்ல அப்படியே மேலால தெரியணும் பல பலனு கண்ணாடி பதத்த இருக்கும்போது கிளறி அந்த ஸ் ஸ்பூன்ல ஒட்டாம வலிக்கிட்டு அப்படியே அழகா அல்வா பதத்துல உழுவுது ப ங்களா எலையில அதுதான் கேசரி இதே வந்து அண்ணாசி பழம் இத வந்து அந்த ரவா கிளரும் போதே அன்னாசி பழ ரெண்டு துண்டா நறுக்கி போட்டு அத லயி போட்டு செம் எல்லோ ஃபுட் கலர போட்டோம்னா அன்னாசிக்கேசரி அத விட டேஸ்ட்டா இருக்கும்
செரிங்க தோழி நம்மளுக்கு குடுத்த டைம் முடிஞ்சிச்சு தோழி மீ
செரி செரி செரிங்க தோழி கொஞ்சம் நேரம் கேப் விட்றேன் பேசுவோம் மீண்டும் ஈர சாயந்திரமா பேசுவோங்க தோழி நன்றி தோழி ஆஹ்
நன்றி வணக்கம்